ஆஹ் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே தேநீர்ல்லா அருந்து விட்டீர்கலா
தேநீரா இல்ல தோழி அது அழுந்துற ப பழக்கோ இல்ல எதாச்சு வேற எதாவ்து ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எதாவ்து இருந்தா சுண்டல் அது மாதிரி தா சாப்பிடுவோ
ஓ சரிங்க தோழி அப்பல இருந்தே சின்ன வயதுலருந்தே இப்டிதானா தோழி
ஆஹ் சின்ன வயதுலருந்து இல்ல இப்ப இப்ப கொஞ்ச நாளா அப்டி இருக்கே தோழி
அப்டிங்களா சூப்பர் தோழி சூப்பர் தோழி நா இருந்து பாத்தே தோழி முடில உம் ஒரு ஆமா எதாவ்து பகல்ல வந்து இந்த வடக்காஃபி அந்த மாரி குடிச்சுட்டு இருந்தே அவ்ளோதா அதுக்கப் அப்புறோ ஒரு வேள காஃபி குடிக்கலனாலு தலவலி வர ஆரம்பிச்சுருது அதனால அப்டியே விட்டுட்டே தோழி ம்
ஆமா ஆமா அது நல்லதுதா அது குடிக்காம இருக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க உம்
ஆமா கண்டிப்பா தோழி நல்லதுதா தோழி
உம் ஆமா ஆமா ஆமா ஆமா தோழி அப்புறோ எங்க இந்த லீவுக்கு எங்கேயாது போயிட்டு வந்தீங்களா வெளியூரு அந்த மாதிரி
இல்ல தோழி வேற எங்கயு போகல தோழி நாங்க இந்தவாட்டி
சேரி சேரி சேரி இதுக்கு முந்துன வாட்டீலா
இதுக்கு முந்துன வாட்டி ஒரு நிமிஷோ தோழி
ஆஹ் சவுண்ட் எதோ கேக்குது பாருங்க
எப்ப இப்ப இல்லல்ல தோழி இப்ப கேக் தோழி இப்ப நா ரீசன்ட்டா எங்கேயு போல நா சரி நது விடுமுறை நா நாட்களுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த மாரி போகல சென்னை போயிருந்தே நா பையனுக்கு உடம் முடியலன்னு சொல்லிட்டு அப்டியே டாக்டர்க்ட காமிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் மாரி எடுத்துட்டு இங்க எனக்கு எங்க ஊர்ல எப்டி சொல்றது அவனுக்கு அடிக்கடி சளி வீஷிங் இந்த மாரி இருந்து டே இருந்தது சும்மாவே வேற எதுவு வராது சளி புடிக்கு ஜொரொ இது ரெண்டுமே மாத்தி மாத்தி வந்ததுனால அவரு இங்க உள்ள மருத்துவரு பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் எடுங்க பிலெட் டெஸ்ட் எடுங்க யூரின் டெஸ்டு இந்த மாறியேதா சொல்லிருக்காங்ளே தவிர்த்து அதுக்கு ஒரு கரெட் ஆன ஒரு இது சொல்லல தீர்வு அதனால நா வந்து சென்னை போய்ட்டு காம்ச்சி இத வந்து அலர்ஜினாலதா வருது அப்டினு இப்ப சொல்லி இப்ப மருந்து குடுத்துட்ருக்காங்க ஆறு மாசத்துக்கு மருத்து எழுதி குடுத்தாரு இதுலியே எல்லா சரியாய்டு அப்டினு சொல்லிட்டு அதனால அதுக்கு போயிருந்தப்பதா இந்த மால் அப்டிலா அவர அழச்சிட்டு போனதுண்டு அவரு என்ஜாய் பண்ணாரு ஃபுல்லா அங்க அந்த கேம் அந்த இது சொல்லுவாங்ல புளைங்க வெளையாட்டுதா அதுலப் ஃபுல்லா நல்லா இதுப் பண்ணிட்டு அப்டி பண்ணிட்ருந்தார் தோழி அப்டி நம் நாங் களு ஒரு சின்ன இது மாரி ஷாப்பிங் மாரிப் பண்ணிட்டு அவரு அந்த மாரி பண்ணிட்டு வந்தோந் தோழி நீங்க எங்கியும் போய்ட்டு வந்திங்ளா தோழி
ம் நாங்க வந்து அ ஃபர்ஸ்டு அதா தை மாசம் அப்போ போயிட்டு வந்தோ எங்கனாயிம் ஆரு ஏலகிரி ஏற்காடு ஏற்காடுன்ற பிளேஸ்க்கு போயிட்டு வந்தோ அது ஆமா மா அப்போ வந்து லீவு இக்கும் அந்த குவாட்டெலி ஆல்ஃபெலி லீவ் விட்ருந்தாங்கல்லட் தோழி அது அந்த டைம் அப்ப ஆமா அப்ப வந்து போயிட்டு அ மூன் நாள் தூம் மூன் நாள் சூர்தாந் தோழி டக்குன் போயிட்டு அபே அ பாத்துட்டு அ நெறய பசங்கிள்க்காகதா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பாங்க அப்டினு சொல்லிட்டுப் போயிட்டு வந்தோம் ம் போயிட்டு அங்க நைட்டு்ப் போயிட்டு ரூம் எடுத்துட்டு காலைல வந்து பெக்கோ பார்க்னு ஒரு பிளேஸு தோழி அது வந்து பசங்களுக்காக மட்டும்தா எல்லாமே இருக்கு அம் நம்ம பறவைங்ளுக்குலா நம்புளே அம்மா அ சாப்பாடு உணவு குடுக்கறது அதுக்கப்றோ நெறைய விலங்குகள்லா அப்டியே வெளிலே அ நம்ம ஃபீட் பண்றா மாதிரி நெறைய கோழி அ வாத் து அதுக்கப்பறோ ஆடு பெரி ஆட்லாம் பெரிய பெருசா இருந்துச்சு தோழி அதுக் கப்பறோ சின்ன ஆடுங்களு இருந்துச்சு மாடுக் சின்ன மாடு அது மாரி கொஞ்சோ அ நெறைய வெரைட்டியா வெச்சிருந்தாங்க அப்பறோ நாய்ங்கெல்லாங் கூட இந்த அ அஸ்கி டாகு அது மேரிலா சொல்லுவாங்கல்லப் பெருசா இருக்கு ஆ ஆமா அது மாதிரி வெச்சிருந்தாங்க நம்மது அதுக்கு வந்து தனியா காச் கட்டி அதுக்கு நம்மச் உணவு குடுக்கற மாதிரி பண்றாங்க ஆமா
ஓ புரியிது தோழி புரியிது புரியிது அது ஒரு மாரி பச் சங்களுக்கு ஒரு இதா வித்தியாசமான இதா இருந்துருக்கு உங்ளுக்கு
ஆமா ஆமா சின்னதா ஒரு அ மல மாதிரி ரெடி பண்ணி நடுவுல அது சுத்தி வந்து மீன்கலெல்லா வெச்சு வளக்றாங்க அது அது கலரு கலரு மீன்களாப் பெருசா அதுக்கு உள்ள நம்ப காச் கட்டி ஒரு மூனு பேரு போயிட் ட்டு அதுக்கு வந்து சாப்பாடு குடுக்லா அதத் தொடலா அப்டே மேல வருதுங்க தோழி அது அப்டே மோட்ருலாம் போட்டு செட் பண்ணிர்காங்க அது அப்டே மேல வந்து வந்து அந்த மாரி டச் பண்றாங்க நல்லாருந்துச்சு அதுக்கப்றோ நாய்ங்க ஆமா குட் ஆ அதா வெளிய நா வளர்ப்பாங்கல்ல சுருட் ட முடிலா இருக்குமே நாய்ங்க குட்டி குட்டி நாய்ங்க ஆ அது மாதிரியிலா வெச்சு ஆனா சின்ன பசங்களல்லா உள்ள விடல பசங்க வந்து தொடுவாங்கன் சொல்ட்டு பெரியவுங்கள மட்டு விடறாங்க அவுங்குள்க்கு அதே மாதிரியா அரமண் நேரோ டைம் குடுத்து ஆனா எ பொண்ணுக்கு வந்து நாய்ங்களா ரொம்ப இஷ் டோ ஆனா இவள போ விடலதால பக்கத்துல இங்க உக்காஞ்சிட்டு இருந்தோமா எங்கள தேடி ஒரு நாய் வந்துச்சு வந்த உடனே அத கொஞ்ச ட்ருந்தா சின்ன நாய்க்கா ஆ கருப்பு கலர்ல வந்துது அது வெச்சு விளயாடிட்ருந்தா கொஞ்சொ அதுக்கப்றோ பெரிய கொரிலா மாதிரி வேஷம் போட்டு காத்து உள்ள அடக்கி நிப்பாங்கல்ல மனுஷங்க ஆ ஆமா அது மாதிரி ஒரு அத பாத்தோனே பயந்துட்டாங்க அது க்கப்றோ விளயாடுனாங்க ஆமா
தோழி சூப்பர் தோழி நல்லா நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாதா இருந்திருக்கு உங்களுக்கு
ஆமா ஒரு நாள் ஃபுல்லா அங்கவே போயிடுச்சு நல்லாருந்து
ம் அந்த வெயில் தாக்கத்துக் கு நீங்க அங்க போனது நல்லாவு இருக்கு சுத்தி பாத்தது கொஞ்சோ இதா இருந்திருக்கு இல்லயா வெயில் த வெயில் எப்டி தோழி இருக் கு உங்களுக்கு இங்க இன்னுமே வெயிலு ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி
அப்படிங்ளா இ இப்போ ரெண்டு நாளா கொஞ்சோ குறைவாதா இருக்கு வெயில் அதுக்கு முன்னாடிதா நானு பொண்ணு போய் கூட்டிட்டு வரனு ஆமா இங்க ரெண்டு நாளா கொறஞ்சுதா இருக்கு மழ பேஞ்சுட்டு இருக் குன் நெனைக்கிறே நெறைய எடத்துல ஆமா
இங்க வந்து வெயில் ஜாஸ் தியாதா இருக்கு ஆனா வெயில்லதா போயிட்டு வர மாதிரி இரு க்கு எல்லா வேலையுமே செரி ஆனா முடில தலைவலி அதிகமா எடுத்து க்குது வெயில்னால இன்னைக்குதா பாத்திங்னா வந்து வெயிலா எரிக்குது ஆனா மழைல்லா இல்ல அதே சமயம் காத் து இன்னைக்கு பயங்கர காத்து வண்டி எல்லா ஓட்ட முடில ரொம்ப இந்த மண்ணுலா கண்ணு வாய்க் ஆட்டோமேட்டிக்கா போற மாரி அது இந்த ஆட்டோல போனாலே அப்படிப்படுது வண்டி ஓட் நா அப்டிதா காலையில வண்டி ஓட்டிட்டு போனப்பயு அப்டிதா ஃபுல்லா
ஆமா இ இனிமேந்து அப்படிதா காத்து வீச ஆரம்பிக்கு ஏன்னா ஆடி மாச நெருங்குதுல்ல அதனால அப்படிதா இருக்கு ம் ஆனா மழ வந்தா ஆமா ஆமா ஆமா இந்த வருஷம் பொதுவா பொரு அ மத்த வரு ஷத்த விட கம்பேர் பண்ணா அப்படி வருமா வெயில் இருக்
ம் ம் இருக் குங்றாங்க மழ அந்தளவுக்கு இருக்காது கம்மி தாங்றாங்க அது எப்டின் தெரில நமக்கு
ஆமா ஆமா ஆமா
ஆனா கேரளாலலா பாத் திங்னா மழ இப்ப தொடங்கிட்டு கரெக்டாதா அந்த ஊர்ல கரெக் டாதா தொடங்கிருக்கு ஆமா இங்கேதா ம வெயிலு ம் முடில சுத்தமா
அதா அதா அதா கேரளாதா போயிருக்கிங்ளா கேரளாலா
கேரளா சைடு போனதில்ல நானு அ இந்த சென்னை திருப்பதி அந்த மாரி சைடலா போயிருக்க ம் அந்த மாரி இருக்குறாங்க பேர்
ஆமா ஆமா தமிழ்நாட்லே ஆமா சுத்தி பாக்குற வேண்டிய நெறையா எடங்க இருக்கு அதெல்லா போகணு ம் எப்டி நீங்க வந்து அ டூருக்குன்னு பிளான் பண்ணா அதுக்கு தனியா சேத்து வப்பீங்ளா எப்டி சிஸ் நீங்க
அப் அப்டிலா இல்ல தோழி எப்டிருந்தாலு பிளான் போட்டா போ முடியாது அடுத்த ஒ அந்த செகண்டு நம்ம யோசிச்சு போறதுதா தோழி என்ன பொறுத்த வரைக்கு அது சேத்து வையா அது நலம் தோழி பாத்துப்பாங்க
ஆமா ஆமா
ம் ம்
அது மாரிதா எங்களுக்கு அது மாரிதா ம் திடீர்னு பண்ணி போறதுதா டக்கு
அப்பற தோழி இங்க போணு நம்ப இத முடிச்சு வருவோ அப்டின்னு ஆனா இன்னைக்கிப் பாத் பண்ணவு மாட்ட முடிக்கவு மாட்ட திரும்பி மறுநாள் யோசிப் டக்குன்னு கெளம்பும்போது தா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையையு முடியு
ஆ செரி செரி நீங்க அ எப்டி தோழி வேலைக்கி போய்ட்டுருந்தீங்ளா
ஆ வேலைக்கி போயிட்டு இருந்தே தோழி இந்த ஒன் இயிரா தா வேலைக்கி போல ஒரு வருடமாக நானும் இங்க பாத்துட்டு தா இருக்க செரி கொஞ்சோ எங்களுக் கு இந்த வீட்டு ரெனவேஷன்லா நடந்தது தோழி இப்ப தா முடிஞ்சு ஒரு மூணு நாள்தா ஆகுது உள்ளார வந்து அந்த வேல வேற போய்ட்டுருக்கா நா நா இப்ப தொலைபேசியில பேசுறதே ரொம்ப கம்மியாதா இருக்கு இந்த வேலையு பாக்க முடியி ல அதனாலயே இத எப்டியாது முடிச்சிட்லானு பாத்தாக்கா இந்த வீட்டு வேலையு இருக்கு பையனு ம் இந்த இருக்கா ஆ அதனால பேச முட்ல்ல தோழி
அப்டிங்களா எனக் கோனா போகணுன்னு ஆச இருக்குது ஆனா நானு திருமணமானதுல இந்து போகல அ படிச்சது எல்லா வேஸ்ட் ஆகுது மாரி தோணிட்டுருக்கு இப்ப அதது தா என்னப் பண்றது எது பண்றதுன்னு தெரியாம இருக்க நீங்க எ என்ன ஒர்க் பண்ணீங்க
நா வந்து சிஸ்டம் க அட்மின்ல தா தோழி இருந்த நானு
அப்டி அப்டிங்ளா சேரி அதா ரொம்ப டச் விட்ச்சு சிஸ்டம்னா கூட இப்ப இப்ப
ஆமா கொஞ்சோ நெறையா மாறிருச்சு அதனால நாடுவுல எதும் தெரியாது திரும்பமே அந்த மாரில்லா பண்ணிட்தா இருக்க தோழி இன்னு எதுவு செட் ஆகல உங்களுக்கு பாத் பையனையு ஸ்கூல்ல விட்டுட்டு போனு அவங்களுக்கு ஒரு ஒம்ப த்தர பத்து மணிக்கி இருந்தா ஈசியா இருக்கு அந்த மாரி ஆ மாலை நேரத்துல ஒரு ஆற்ர ஏழு மணிக்குள்ள வந்தாத தோழி நா இவனுக்கு பாடம் சொ ல்லி கரெக்டா இருக்கட்டும் எல்லாமே பாக்கணு இப்ப வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சோ ஈஸியா இருக்கு அவனுக்கு சொல்லி தரத்துக்கு இவருக்கு என்னன்னா மாலை வந்தோன மூன்ற மணிக்குல்லா முடிஞ்சிரு பள்ளி அ போய் அழச்சிட்டு வந்தோனே அவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்சு பழதத குடுத்தேன கொஞ்ச நேரோ தூக்க வந்துரு அவருக்கு தூங்க மாட்டாரு செரி டிவி பாக்றேம்பாரு ஆனாலு திரும்பி தூக்க வந்து தூங்கிடுவாரு அப்பறமா நம்ம எழுப்பி வுட்டு தா பாடோ சொல்லி தர மாதிரி இருக்கு அதனாலேய ஒவ்வொரு நேரோ நா என்ன பண்ணுறது வந்தோனே கொஞ்ச நேரோ வெளாட விட்டு ஒரு அர மணி நேரோ வெளாட விட்டுட்டு நானு ச் பாடம் சொல்லி தந்துட்டு அதுக்கப்பறோ என்ன வேனா பண்ணிக்கோ அப்டின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பன்றாரு கண்டிப்பா தூங்கிடுறாரு அந்த ஒரு மணி நேரோ ஒன்றர மணி நேரோ அதுக்கப்றோ நம்மளாலா எழுப்ப முடில எழுப்புனாலு அதுக்கப்பறோ அவ டக்குன்னு உட்கார மாட்ற்றா
ஆமா ஆமா ஆமா ம்
இதே வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு பசங்க இருந்துட்டு அப்டின்னா ச் கொஞ்சோ உட்கார வாய்பில்ல அ இப்போ இங்கே இவரு தனிய தனி ஊர் பையங்கிறதுனால டக்குனு உட்கார மாட்றாரு இவ்ளோ நாள் வந்து ஆ நா அக்கா வீட்லதா விட்டு வச்சுருந்தே கொஞ்ச நா இங்கே பாக்க வேண்டிய வேல இருந்ததுனால அங்க அக்கா பசங்க இருந்துச்சு அதனால அங்கேயுமே தூங்கினாரா தூங்கிட்டு அக்கா பசங்க இருந்ததுனால அவங்க கூடயே சேந்து உக்காந்து படிக்கிறிது ஹோம் ஒர்க் பண்றது அப்டி பண்ணிக்கிட்டாப்ல
செரி செரி அதா ஒருத்தங்க இருக்கறதால கொஞ்சோ இதுவா இருக் க்காங்க ம் ம்
இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒரு ஒரு மாசோ தாண்டு அவர் கொஞ்சோ ஸ்டெடியா அவருக்கு அந்த தூக்கொ எல்லா போய் அவருக்கு ஒரு மாசோ ஆகு கண்டிப்பா
அப்டிங்களா ஆமா ஆமா இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா ஸ்கூலுக்கு போக
இல்ல இல்ல அவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவரு ஒன்னாவது போயிட்டாரு ஒன்னாவது அவருக்கு ஏதோ அந்த ச் தூக்கோ இருக்கு இந்த லீவுல தூங்குனதுனால மதியத்துல அதுனது விடுமுறை நடக்கு இந்த ரெண்டு மாசோ மதியத்துல தூங்க வச்சதுனால அவருக்கு என்னன்ன அந்த மாரி ஆகுது
ஆமா ஆமா கொஞ்ச நாள் ஆகு
ம் அதனால தோழி செரி தோழி பின்பு நெறைய தொடருவோ தோழி பின்பு பேசுவோ நன்றி தோழி ம்